கீமடு ஹலோ ஆ கேக்குதுங்க
ஹல் ஆ ஓகே ஓகே எப்டிப்பாருக்
எப்டி இருக்கீங்க ஓக் நா நல்லா இருக்கே நல்லா இருக்
ஆ நா நல்லாருக்கேன்ப்பா ஆ நல்லா இருக்கேன்ப்பா என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்க வீட்லதா இருக்கோங்க நீங்க நல்ல
நாங்களாங்க வ நாங்களு வீட்லதா இருக்கே பசங்கள்லா வீட்டுக்கா து சும்மா வெளிய அனுப்ச்சி விட்டுட்டே ஊருக்கு இந்த அவங்க வீட்ல இருந்து போர் அடிக்குது அப்டின்றாங்க பசங்க த ஸ்கூலு ஸ்கூலுன்னு சொல்லிட்டு உக்காந்து படிச்சு படிச்சுட்டு போர் அடிக்குது எங்கேயாவது வெளிய கூட்டுப் போங்க அப்டின்னு சொல்லி அவுங்க அப்பாக்கிட்ட ஒரே தொல்ல அதுனால எல்லா கெளம்பிட்டாங்க ஊருக்கு கெளம்பிட்டாங்க ம் ம்
அப்பிடிங்களா சேரி சேரி இந்த ஸ்கூல் இன்னு ஸ்டார்ட் ஆக போகுது அது வரைக்கு எல்லார் ரு அம்மா வீட்டில அந்த மாரி ஊர்ல தா இருக்காங்களா
ஆமா ஆமா அதா அம்மா வீட்டுலருந்தா ஊருக்கு அம்ச்சி விட்டனாலே இப்ப அம்மா வீட்டுல இருந்து எல்லாரு திரும்பி ஊருக்குப் பேக் வெளியில ஊருக்கு போயிருக்காங்க சு சும்மா சுத்தி பாக்குறதுக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு இங்கெல்லா ஒரே வெயிலு தா இருக்கு இல்லையா வெயிலா தாங்க முடியல அவங்களால வீட்டுக்குள்ளயு எவ்வளோ நேரம் வீட்டுக் குள்ளயே அவுங்க இருக்கிறது அப்பிடின்ற பசங்களு போர் அடிக்குதும்மா போர் அடிக்குது அப்பிடின்னு ஒரே இது அழுக செரி அவுங்க அப்பா ஆமா இங்க வெயிலு வேற நம்மளால இங்க உக்காந்துட்டு இதுங்கள வச்சுட்டு என்ன பண்றது நான்ச் சும்மா எங்கயா வெளியே கூட்டு போறேன் அப்பிடின்னு சொல்ட்டு என்னால போ முடியல நடக்க எனக்கு ஒடம்பு முடியாம போயிடுச்சா செரி நா கண்டிப்பா போயிட்டு அங்கே போய் நா சும்மா படுத்துட்டேன்னா அப்புறம் அவங்களால அதுவு அவங்களால சுத்தி பாக்க முடியாம போயிடுல அதனால நா வரலப்பா இங்கேயே இருந்துக்கிறே நீங்க வைக்கும் போங்க அப்பிடின்னு சொன்னே பசங்க அப்டியே இதாப் போனானுங்க என்னம்மா நீ இல்லன்னா எப்டிமா அப்பாவ போடாப்ப கூட்டு போ நா என்னோட நா இல்லன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம தா இல்ன்னா ஏதாது அத பண்ணாத அங்க போவாத இத வேண்டா வாங்காத அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்கள ஸ் ட்டிக் பண்ணிட்டே கண்ட்ரேல் பண்ணிட்டே இருப்பே அது அவங்க அப்பானா சொல்லவே வேண்டா அது எப்டியாவது அழுது அட்டம் பண்ணி வாங்கிடுவானுங்க அது ரெண்டு பேரு இருந்தோன்னா நா அவ நா அவர பாப்பே அவரு என்ன பாப் பாரா வாங்கறதுக்கு அதனால இவங்க ரெண்டு பேரு கிட்ட இருக்காது தனித்தனியானா ஏமாத்திரலா
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது உங்க வீடுன்னு இல்ல எல்லா வீட்லயு கொழந்தைங்க அப்டிதா இருக்காங்க எங்க வீடலயு அப்டிதான் பசங்க ஓரே அழுகதா அங்கே கூட்டிகிட்டு போங்க இங்கே கூட்டிகிட்டு போங்கனுட்டு ஆ எங்க ஊர் வந்து ஹில்ஸ் ஸ்டேஷன்ங்கிறதுனால எங்களுக்கு தெரியல ஆனாலு அங்க வந்து அங்க ஆமா பிரச்சனை இல்ல ஆனாலு அங்க வந்து நெறைய எடோ நாங்க சுத்தி பாக்கப் போறதில்ல வேற எங்கேயாவதுதா கூட்டிகிட்டு போங்க ஏதாவ துதொரு அ தீம் பார்க்கோ பீச்சோ அந்த மாரி கூட்டிட்டு போங்கன்னு எங்க வீட்லயு பசங்கல்லா ஒரே அடம் பிடிச்சிட்டு தா இருக்காங்க நீங்க சொன்ன மாரி நம்ம இருந்தா அவங்களுக் கு வந்து கொஞ்சோ ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருப்போ அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப செல்லம் குடுப்பாங்க
ஆனா அழுகும் போது பாருங்க நீங்க வரலீங்களா நீங்க வரலிங்களா அப்பிடின்னு நம்மள அப்டியே என்னமோ ரொம்ப பாசமா உழுகுற மாரி உழுகுவானுங்க ஆனா நம்ம இல்லேன்னாதா நம்ம இல்லேன்னாத அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே ஏம் பசங்கல்லாம் ஆவட்டு ரொம்ப
ஏ
ஆமா கெளம்பபோது இல்ல அப்டின்னுட்டு அதல போல ஒரு சிலது அவங்க அப்பாக்கே புடிக்காது வேண்டா அப்டிம்பாரு அந்த டைம்ல வந்து அய்ய அம்மா நீ வாங்கிக்கூடே அம்மா நீங்க வாங்கலே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றுவானுங் கள சிப்போ வாங்க் குடுத்துருங்க அப்டின்னு நம்ம பார்மா பண்ணிடுவோமா அந்த மாரி எடத்துல தா நம்ம ஆனா அவங்களுக்கு தெரியு
நம்ம அம்மா விட அப்பாதா அதுன்னு அது இல்லாம தனித்தனியா கூப்ட்டு போன தான் நம்ம அவுங்கள நல்ல பிரெயின் வாஷ் பண்ணலா அப்டின்றதியு தெரியு அவனுங்களுக்கு யார எப்டி கூட் டு போய் பிரைன் வாஷ் பண்ணி வாங்கனா ஆமா அதனால அவங்க அப்பா கூட் டு போயிருக்கானுங்க அப்டியே கெளம்ப போது இ இந்த எடம் இப்டி தா அப்டின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்காங்க ஆனா சொன்னத விட வேற ஒரு எடத்துல உக்காந்துருக்காங்க கேட்டா அதுதான அது அப்டியே இத டச் பண்ணிட்டு போய்லான்னு சொன்னாருங்களா அதனால அது அப்டியே அந்த எடத்து போய்ட்டு அவுங்க அதல்லா ஹில் ஸ்டேஷன் தா போய்ருக்காங்க எல்லா அப்டியே போ சுத்தி பாக்குலா அப்டின்ட்டுதா போய்ரு
ஓ அப்டி இந்த டைமுக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து உங்கக்கெல்லா கொஞ்சோ அந்த ஹில் ஸ்டேஷன் வந்தா தா நல்லா இருக்கு ம் ஆனா எங் ஹில்ஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க வந்து அத வந்து விரும்ப மாட்டாங்க கொஞ்சோ வேற எங்கேயாவது வெளில போலா பீச்சுக்கு போலா அந்த மாரிதா விரும்புவாங்க
ஆ ஆ
அந்த மாரிதா இப்போ அவுங்களு போயிருக்காங்க நாங்க நேத்து ஒரு படத்துக்கு மட்டு போயிட்டு வந்தோ செரி போய் படோ ஒன்னு காமிச்சாச்சு அதுக்கப்பறோ இந்த ஒரு வீக் டேஸ் ஸுல எங்கேயாவது போய் பாத்துட்டு வர்லா
ஆ ஆ உங்க இதுலல்லா அந்த அந்த எடத்துல எல்லா ஹில் ஸ்டேஷன்ல்லா உங்களுக்கு இது இருக்கா படோ தேட்டருங்கல்லா இருக்கா இல்ல வெளில வர்ணுமா உங்க ஹில் ஸ்டேஷன்ல தேட்டருங்கல்லா கிட்டவே ஆ ஆ அத கேட்குறே ரொம்பல்ல ஆ ஏன்னா சு சுற்றுலன்றதுனால அ ஆமா அங்க சுற்றுலறப்போ எல்லா சுத்தி பாக்க தா வருவாங்க மத்தடி அந்த படோ மற்றதேலா நம்ம ஊர்லே பாத்துக்கலா அதா அந்த அதா உங்களுக்கு என வர்ணுனா நீங்க வெளில தா வர் ணுல்ல
ஆமா இங்க கீழ கீழ இறங்கிதா வர்னு இல்ஸ்ஷேடன் வந்து சொன்ன மாரி நெற தேட்டரோ அந்த மாரி இருக்காது சுத் திபாக்கற காடனு அப்றோ எதாவுது வியூ பாயிண்ட் டு அந்த மாரிதா நெறைய எங்களுக்கு அங்க இருக்கு வாட்டர்பால்ஸ் அந்த மாரி இருக்
ஆ ஆ புரி புரியுது புரியுது ஆ
என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாரி தா வருவங்களே தவிர சுத்தி பாக்கறது கூட கொஞ்சோ கம்மி தா இப்ப இந்த மலர் கண்காட்சி அது இது துன்னு வரு போது மத்த எல்லாத்துக்கு கொஞ்சோ அங்கெல்லா சுத்தி பாக்கணு வரணு தேட்டுக்கு வந்தே ஒரு படோ பாத்துட்டு இங்க அது மால்ல அந்த மார்ல்லா போய் காமிச்சுட்டு
ம் ஆ ஆ புரியுது புரியுது ஆனா உங்களுக்கு அது டைமு வேணுல்ல டக்குன்னு அதா ஆமா ஆமா இல்ல நாங்க என்னத்து கேக்குன்னா இப்ப எங்களுக்குதா டக்குன்னு இப்ப பிளான் நாங்க ஏதாவ்து போனு அப்டின்னா அப்டியே கெம்புணுமா அப்டிவேறது போலா அப்டின்னு நாங்க பிளான் பண்ணிடுறோ ஆனா உங்களுக்கெல்லா போனா போனும்னா ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி காலையிலயே கிளம்பி அது எறங்கி கீழ எறங்கி வந்ததுக்கப்றோ அதுக்கப்பறந்தா போக முடியு முடியுல்ல உங்களுக்கு அந்த மாரின ரொம்ப தூரமா உங்களுக்கு மேல இருந்து
கண்டிப் ஆமா ஆமா ஆமா ஆமா கொஞ்ச ஒரு மூணுமண் நேரோ நடந்த மாரிந்தோம்ன்னா நம்ம கொஞ்ச பக்கோ பஸ்ல்லா புடுச்சு வருதுன்னா செரமோ கொழந்தைங்கள்லா கூட்டிட்டு லக்கேஜ் எல்லா எடுத்துட்டு அந்த மாரிலா வர முடியா து வந்தாலு ஏதாவது சொந்தக்காரங்க நெறைய பேர் இருப்பாங்க அவுங்க வீட்லல்லா சுத்தி பாத்துட்டு திருப்பி ஊருக்கு போற மாரிதா இன்னொன்னு என்னன்னா நாங்க அங்கேயே இருந்தவங்களுக்கு வந்து இங்கெல்லா வந்தோன இந்த வெயிலல்லா தாங்க மாட்டோ ஒரு நாலு நாளைக்கி மே ல எங்களால இருக்க முடியாது அந்த மாரி இருக்கு கொஞ்ச ரிலாக்ஸ்சேசன் இருக்கு அதுக்கப்பறோ எப்படா ஊருக் போவோன்ற மாதிரிதா எங்களோட மைண்ட் செட் ஆயிரு ஐய்ய
அப்ப எங்க நெலமையெல்லா யோசிச்சு பாருங்க வெயில் வெயிலு கொளுத்தி எடுக்குது எங்கள அப்டியே கொஞ்ச விட்டா எரிஞ்சிருவோ போல இருக் கு அவ்ளோ ஒரு இது வெளில இப்பப காலையிலே எங்களுக்கெல்லா காலையில எட்டு மணிக்கே எங்களால வெளில வர முடில அப்டியே வே வேத்து கொட்டுது முடில அப்டியே நம்ளுக்கு என்னமோ இந்தந்த டைம்ல என்ன ஒன்னா சாப்ட பிடிக்க மாட்டேங்குது இது நம்மள அந்த எழுந்திரிச்சு என்னுமோ வருமா அப்டியே கசக்கச அருவருப்பாவே இருக்குது அப்டியே தண்ணிக்குள்ளேயே உட்கந்துட்டு இருக்கலா போல இருக்குது ஐயோ இன்ன ஒரு பத்து நிமிஷம் உக்கரலாமா இதுல வேற தண்ணி பிரச்சன வேற அது இருக்க ஐயோ இவ்ளோதா செலவு பண்ணு இவ்ளோதா இருக்கு குடுத்துக் என்னப்பா ஹலோ
நமக்கு வந்து நம்ம வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டோ ஹோட்லயே நின்னு காலைல சமச்சி மதியான
ஆமா
சமச்சி நைட்டு சம சமச்சு அந்த பிரச்சன பெரிய பிரச்சன மத்தவங்கனா கூட ஃபேன போட்டு ஏசிபோட்டு உக்காந்துருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா
நம்மோ சட்டிய வக்க வேண்டா அடுப்புல நம்லே ஏறி உக்காந்துருக்க மாரியே இருக்கு அச்சோச்சோ நாலா காலைலே பத்து பதினோரு மணிக்குள்ளே முடிச்சுருவே பதினோரு மணிக்குள்ளே நா காலை எதோ ஒன்னு சமச்சுரணு சொல்லிடுவே ஃப்ரீயாவே பசங்க கிட்டல்லா சொல்லிடுவே இதுதா இன்னைக்கி சமைக்க போறே மத்தியான சாப்பாடு அப்டிம்பே காலைல டிஃபன் செய்றோமா செய்யும் போதே சைடுவே அந்த வ பக்கத்திலயே அந்த மத்தியானத்துக்கு உண்டானது ரெடி பண்ணிடுவே வந்து உக்காருவே ஒரு ப அர மண் நேர ஒரு மணி நேரோ அவ்ளதா கட கடன்னு பதினொன்றக்கெல்லா முடிச்சுர்னு பதினொன்றக்கெல்லா முடி ச்சுட்டு வெளியே வந்தேன்னா தப்பிச்சே இல்லன்னு வச்சுக்கோமே அந்த பனெண்டு மணி ஒரு மணி வெயிலுக்கு அதுகுள்ள இருந்து வெளிய வரும்போது ஃபுல்லா அப்டியே என்னமோ க குளத்துக்குள்ள எப்டி எழுந்திரு ச்சு வெளிய வரமாட்டோ அந்த மாரி எழுந்துருச்சு வர வேண்டியதா இருக்கு நாலா மூணு வேல குளிக்கிறே நீங்க வேற காலேல மத்தியானோ சமச்சு முடிச்சிட்டு ஒருக்கா குளியலு திரும்பி நைட்டு குளிச்சுட்டு தா படுக்குறதே அப்படி படுத்தா தா அது கொஞ்ச நல்லா ரிலாக்ஸாக இருக்கு இல்லன்ன வச்சுக்கவெ நைட் அந்த டிஃபன் செஞ்சுட்டு அந்த கிச்சனல வேலை செய்ரோ இல்லையா அது நைட்டுமே அப்டிதாப்பா இருக்கு பகல் மட்டு இல்ல நைட்லயுமே அப்டிதா இருக்கு உள்ளுக்குள்ள போக்
ம இந்த டைம் கொஞ்சோ ஒரு ஒரு ரெண் மழ அங்கங்க வந்ததுனால கொஞ்சோ அந்த அளவுக்கு வெயிலு தெரிஞ்சிருக்காது இது ரொம்ப அந்த சூடு இல்ல போல
உங்களுக்கு தெரியாதுல்ல அந்த அளவுக்கு வெயிலுன்றது
ஆமா ஆமா நீங்க இங்கயே இருக்கிறவங்களுக்குதா அது தெரியு
இல்ல இல்ல எங்க ஊர்லயு வந்து இந்த இந்த ஒரு மாச இங்க வெயிலுதா நாங்க வந்து எங்களுக்கு மழயே அடிச்சாலு இந்த ஒரு மாசோ எங்க ஊர் வெயிலயு
ஆ
முடியாது எங்களுக்கு வெயில் அடிச்சாலு அப்ப அடிக்கு மூணு மாசோ போல அப்டி மழ வரு
ஆ புரியுது புரியுது
உ ஆனா இங்க கீழல்லா என்னன்னா உங்களுக்கு வெயில் அடிச்சாலு உங்களுக்கு ஸ்வெட் ஆய்ரு வேர்வ வந்துரு அதுனால உங்களுக்கு அது தெரியாது அங்க ஹில் ஸ்டேஷன்ல்லா பாக்குபோது நமக்கு வேர்க்காது அந்த சூரியன் நமக்கு அப்டி சுல்லுனு அடிக்குபோது அது ரொம்ப கஷ்ட இன்னு கஷ்ட ஷ்டமா இருக்கு சொன்னமாரி எந்த வேலயு செய்ய முடியாது அது எதுமே பண்ண முடியாது
உ உ உங்களுக்கு எப்டி அங்க பொருளெல்லா எப்டி பொருள் எப்படி வாங் பக்கத்திலயே வாங்கிடுவீங்களா இல்ல அதுக்கு நீங்க கீழ தா எறங்கி வந்து வாங்கணு
இல்ல இல்ல அதுல கடைங்கள்ளா நெறையா இருக்கு நாங்க வந்து இந்த எங்க ஊர் பக்கத்துலதா விவசாய பண்ணுவாங்க அந்த ஃப்ரெஷ் காய்கறி எல்லாமே எங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே கெடைக்கு மத்தபடி என்னது கடைக்கெல்லா போவோ காய்கறி வாங்குறது அதெல்லாமே மார்க்கெட்ல இருக்கு பெரிய ஷாப்பிங் இது பண்ணுறதுக்கு இருக்கு அந்த அந்த பெசிலிட்டிஸ்ல்லா எங்களுக்கு இருக்கு ஏன்னா அதுக்காகல்லா நம்ம இ இவ்ளோ தூர
உ
மன் நேரல்லா டிராவல் பரம்பியண்டு ஹ இதல்ல
சேரிப்பா ஏதோ கால் வருதுன்னு நினைக்கிறே மதநாள் நா கூப்பிட்டுமா
ஆ சேரி சேரி சேரிங்க ஓகே